என்ன நல்லாருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்க தோழி
காலைல இருந்து என்ன பண்ணீங்க
காலைல எழுந்த ஒட்னே நெல்லிக்கா ஜூஸ் அச்சு குட்ச்சோ
சூப்பருங்க ஒடம்புக்கு ரொம்ப நல்லதாச்சே காலேலயே வந்துட்டு அது ஒடம்புக் க்கு நல்லது முடிக்கு நல்லது ஆரோக்கியத்துக்கு நல்லது
ஆமாம்மா அப்புறோ நெல்லிக்கா கருவேப்பில இஞ்சி அதெல்லா போட்டு சீரகோ ரெண்டு மிளகு கொட்ட ஆ கொஞ்சோ லைட்டா உப்பு போட்டு அச்சு குடிச்சர்து அதுக்கப்புறோ ஒரு கொஞ்சோ ஆஃப் நார் கழிச்சு டீ குடிக்குவே ஆ டெய்லி தா குடிக்குவே கொஞ்ச நாள் வுட்ருந்தே இப்போ திரியு ஆரம்பிச்ட்டே னேந்து
அப்ப ஆரோக்கியமா ஆக்டிவா இருக்கறீங்கன் சொல்லுங்க
ம் அப்டி எங்க ஆக்டிவா இருக்கறோ ம் ஆ இல்லல்ல கால் வலியிலா எங்களுக் இல்ல
ம்
அவ்ளோ ஏஜ்ட் ஆக்ல
ஆ சேரி சேரி இல்லைங் இப்போ வந்துட்டு எ சின்ன வயஸ்லயே நெறைய பேருக்கு முப்பது முப்பத்தஞ்சு வயஸ்லயே கால் வலி வருது முட்டு வலி வருது நடக்க முடில அப்டின்றாங்க
நாங்க வெயிட் கொஞ்ச கம்மியா தா இருப்போ
ஆ சொந்தத்துல நெறைய பேர் அப்டிதா சொல்றாங்க எங்க வீட்டுக்காரே அப்டி தா சொல்றாரு
ஆ வெயிட் வெயிட் அதிகமா இருந்தா அப்டிதா எங்க வீட்டுக்கார கூட அப்டிதா வெயிட்டா இருந்தா
இல்லைங்க அவரு இல்லங்க அவுரு ஒல்லியாதா இருப்பாரு நானு ஒல்லியாதா இருப் பே அவரு ஒல்லியாதா இருக்காரு அவரு இப்டியோ உக்காந்த மாத்ரியே செய்யறார்கல்ல குத்த வெச்சு உக்காந்த மாரிதா அவுருக்கு அதிகபட்சோ வேல இருக்கு
ம் ம்
வெல்டிங் வேல அந்த மாத்ரில்லா செய்வாங்கல்ல
ம் ம்
ஸோ அதனால அந்த மாத்ரி அவுங்குளுக் வந்துட்டு ரொம்ப நேரோ அந்த மாத்ரியே உக்காந்து செய்ர ப்போ ஒன்னாகு இப்டி மடக்கியே வெச்சுட்டுருக்காங்கல்ல ஒரு சில டைம்ல கால் ரொம்ப வலிக்கு காலைலயே எஞ்சு காலே நீட் ட்ட முடில எந்திரிச்சு நடக்க முடியலேன் சொல்லுவாரு
ம் ம்
இவுங்க இவுங்க பரம்பரையில கொஞ்சோ இருக்குது அவுங்குளுக் அந்த கால் வலி என்னோட மாமியாரு குள்ளமா தா இருப்பாங்க ஆனா அவங்க கொஞ்ச வெயிட்யாயிருக்ற முன்னாடி எல்லா நல்லா வெயிட்டா இருந்தாங்க இப் இப்பயு கொஞ்சோ வெயிட்டா இருக்குமா அதனால அவுங்குளுக் கால்வலி ரொம்ப இருக்கு இவங்க மாமா பொண்ணுங்களுக்கு எல்லாருக்குமே கால்வலி இருக்கு
ம் ம்
அதனால ஜீன் போல இவருக்கு கால்வலி இருக்குதோ இல்ல வேலநால கால் வலிக்குதான்றது தெரியல
ஆமா ஆமா
ம்
ம் அப்புறோ அதுக்கப்புறோ அதுக்கப்புறோ காலயில என்னது இதுவு செய்யலாம்னு நினைச்சே டிஃபனுக்கு என்ன பேரு பன்னீர் பன்னீர் பன்னீர் சரியலாம்னு நினைச்சே அதுக்கப்புறோ இவங்க வேணனு னா சேரி வெங்காய சட்னி பண்ணே வெங்காய சட்னி பண்ணி தோச சுட்டோ
ம் தோச வெங்காய சட்னி ம்
ம் அதுக்கப்புறோ இருக்கிற சமானான்ல கழுவி போறதுக்கு டைம் சரியா இருந்தது
ம்
மதியோ சிக்கன் குழம்பு மதியோ சிக்கன் குழம்பு களி அது செஞ்சோ அது சா அப்புறோ அது செஞ்சு அதெல்லா
அதிகபட்சோ கொஞ்சோ ஆரோக்கியமான உணவாவே நீங்க எடுத்துக்கறீங்க
ம் ஆமா ம்
நல்லதுங்க அது பசங்களுக்கு நம்ம குடுக்குறோ அந்த பசங்களு எடுத்துக்கறாங்க இல்லயா
ஆமா ஆமா
ம் எங்க என் பொண்ணு எல்லா வந்துட்டு வெறு சோறு தா சாப்பிடு
ம் அப்படிலா ஆ கூடாே இருக்க கூடதே குழம்புல்னா கூட அட்லீஸ்ட் காயாவது பேசஞ்சு சாப்படுனு பல்லான
ஆ என்னோட பையனு அப்படிதா இருந்தா ஒரு ஒன்றரை வயசு வரைக்கு என் பையன் நல்லா காரம் இல்ல எல்லாமே எல்லா காயு சாப்பிட்டுட்டு இருந்தா நா அந்த ஒன்றரை வயசுக்கு அப்புறோ அவனுக்கு ஒரு ஜோரோ வந்துச்சு இருந்தது ரெண்டு மாச கிட்ட இருந்துச்சு அந்த ஜோரோ விட்டுட்டு விட்டு விட்டு
ம் ம்
அப்ப விட்டது குழம்ப ஊத்த மா சாப்படறது இப்ப வரைக்குமா அவரு வெறு சோறு தா கேட்பாரு அவன் போனே பாத்துட்டுருக்கா அவன் சாதத்தை பாக்கலன்னா அவனுக்கு குழம்பு சாப்பாடு ஊட்டுவே அவன் வந்துட்டு என் கையை பாத்துட்டு இது வேணாம் எனக்கு வே சோறுதா வேணும்னு கேட்டானா வெள்ள சாப்பாடு தா உட்டுவே போன பாத்துட்டு இருக்கானா கொழம்பு சாத ஊட்டிட்டுருவே
பொரியல் பேசஞ்சு அது ஊட்டிருந்தங்க கார எல்லா
அது ஆஹா அவனுக்கு வந்துட்டு எப்டி சொல்றது அது கருவேப்பில கொத்தமொல்லில்லா இருக்க கூடாது இருக்க கூடாது அது வந்துட்டு மிளகான்னு சொல்லுவா அவனுக்கு அது கருவேப்பிள்ளை அததுல்லா சொல்ல தெரியாது பச்சை கலர்ல இருக்குதுல்ல அததுனல்ல அது மிர்ச்சி மிளகாய இது அப்டின்ட்டு அத எடுக்க சொல்லுவா அப்ப கீறனு போது நமக்கு பச்சையா
ஆமா ஒவ்வொருத்தரு அவர் தா ஏங்க தோழி எல்லா சொல்லுவாங்க இந்த மாரி வெள்ளை வெள்ளியையாத பார்த்ததா சாப்பறாங்க பசங்க கலரா இருந்துச்சுன்னா வேணாடிறாங்க கீரா குழம்பு ஏதா கலரா இருந்தா கலராக்குது கேரட்ரைஸ் பண்ணி தந்தாலு அது கலர் ஆகுது
அ முட்ட முட்ட ஓடு முட்ட சாப்டுவா அந்த முட்டேல்யு அவுனுக்கு வெங்காயம் போடாம தா குடுக்கணு வெங்காய சாப்ட மாட்டா இதுல வெங்காய இருக்குது எனக்கு தக்காளி இருக்குது அப்டினுவா இதுக்கப்றோ புதுசா நா கிளாஸுக்கு போயி சமைக்கறதுக்கு நா சமைக்க மாட் மாமியார தா சமைப்பிக்கிறாங்க எங்க வீட்ல நா வந்துட்டு மேல் வேல எல்லாமே செய்வே சமையல் மட்டு மாமியார் செய்வாங்
அப்டிங்களா ம் மத்த அவங்க சமைக்கற்துலா அவங்க பாத்துக்கிறாங்ளா
ஆமா அவங்க பாத்துப்பாங்க ஏனா அவ நீங்க கொழந்தைய பாத்துக்கிறீங்ளா இல்ல என்னான் கேக் அதா நா சமச்சிகிறேமா நீ கொழந்தைய பாருமா எனக்கு அந்த பொறுப்பு வேணானாங்க
ம்
அவங்களால இப்ப பசங்க கொஞ்ச ஆக்டிவா இருக்காங்க இப்போ துரு துருனு இருப்பாங்க இது எடுக்க டக்குன்னு பொயிட்டு அவங்களால புடிக்க முடியாதுல்ல அதனால நீ வந்துட்டு பாத்துக்கோ நா சமச்சர்றே அப்டினுவாங்க அதுவு பெருசா இல்லைங்க ஒரு நாள் வச்சா ரெண்டு நாள் சாப்ட்டுகுறோ கொழம்பு டெய்லியு சாதம் மட்டு வடிச்சிப்போ தொட்டுக்க இருந்தா எதாது சமச்சிப்போ அப்டி இல்லன்ற பட்சத்துல எங்க வீட்டு க்காருக்கு மட்டு முட்ட வாங்கிட்டு வந்துட்டு அவுருக்கு மட்டு தொட்டுக்க குடுத்துருவோ
ம் ம்
ம்
அப்றம் நைட்டுக்கு டிபன் செய்ணுங்ளா
நைட்டுக்கு அதுதா கொழம்பு இருக்கு சாத வடிச்சது இருக்குது
ம்
தொட்டுக்க மட்டுதா எதாது ரெ டி பண்ணனு அதுதா இல்ல முட்ட தா முட்ட வாங்கிட்டு வந்துட்டு குடுத்தா எங்க வீட்டுக்கார்ரு கம்முனு சாப்ட்ருவாரு ஆனா நைட் நேத்திக்கு நைட்டு சாப்டம்போது மீன் இருந்தா நல்லா இருக்கு மீன் வாங்கிட்டு வர்லயான்னு கேட்டாரு
ம்
அதுதா நா வேல வெளில புரில
நீங்கனா போய் வாங்கிட்டு வரதானே
ஆ கடைக்கி போறது எல்லாமே நா தாங்க போவ மாமியார் ஒன்லி சமையல்
ம் மீன் எல்லா இப்ப வேணுனா நீங்க தா போய் வாங்கிட்டு வரணுமா
ஆமா இங்க பக்கத்துலதாங்க இருக்கு ஒரு அஞ்சி நிமிஷோ தா ஆகு மார்க்கெட்
ம் ம் இங்க நாங்க போறதுனா எங்க ஹஸ்பண்ட் தா கூட கூட்னுபோவ
ம் அவுரு அவுரு தோணுசின்னா வருவாரு
ம்
இன்னொரு மார்க்கெட் அந்த பக்கோ இருக்கு அது கொஞ்ச லைட் டா தூர போனு அதுவு வண்டியில போனா ஒரு பத்து நிமிஷோ கூட ஆகாது
ம்
நடந்து போனா நமக்கு கொஞ்ச ஒரு கிலோமீட்ருக்கு மேல இருக்கு
ம் ம்
வண்டியில போனா நமக்கு கொஞ்ச கிட்ட இல்லயா அப்போ கொஞ்ச முன்னாடிலா ஒரு டைமுக்லா வந்துட்டு நாங்க போவோ ஒரு வாரத்துக்கு என்ன வேணுமோ அத வாங்கிட்டு வந்துருவே வெங்காயோ ஒரு மூணு கிலோ நாலு கிலோ அந்த மாதிரி வந்துட்டு வாங்கிட்டு வந்துருவே
ம்
வெங்காயோ தக்காளி வெங்காயோ வந்து ஒரு நாலு கிலோ வாங்குறேனா தக் க்காளி ஒரு மூணு கிலோ அந்த மாரி வாங்குவே
ம் தக்காளி வெளிய வச்ச ரொம்ப வேஸ்ட் ஆயிடுதுங்களே இப்பெல்லா
ஃப்ரிட்ஜ் இருக்குதுங்க பிரரிட்ஜ்ல வச்சருவோ கூலிங் கொஞ்சோ அதிகமா ஆமா கூலிங்க வந்து ரொம்ப அதிகமா இருந்தாலு தோள் எல்லா சுருங்கின மாதிரி ஆயிடு து அதனால மி மிதமான கூலிங்ல வச்சுட்டு இது பண்ணாக்கா நமக்கு தக்காளி கொஞ்ச ஃப்ரெஷ்ஷாவே ஒரு வாரத்துக்கு மேலயே வருது ஒரு மூணு கிலோ நாலு கிலோ வாங்கனா
க்கிற வெளிய வெச்சா இதுவாயிதுன்ட்டு உள்ளதா வக்கிறே ஆனா தக்காளி உள்ள வச்சு சாப்ட கூடாது அது நல்லது இல்லனுபாங்க
அப்டி பாத்தா ஃப்ரிட்ஜ்ஜே இருக்க கூடாதுங்க ஃப்ரிட்ஜ் நல்லது கடையாதுதா
ஆமா இல்ல ஃப்ரிட்ஜ்ல ஒரு சில பொருள் வெக்க கூடாது தக்காளி வெக்க வெக்க கூடது உருளக்கெழங்கு வெக்க கூடாது வாழைப்பழோ வெக்க கூடாது
உருளக்கெழங்கு வெக்க மாட்டாங்க உருளக்கெழங்கு வெங்காயத்துக்குனு ஒரு ட்ரே இருக்கு இல்லயா
கெழங்கு அதா தெரிது உருளக் கெழங்கு வந்து அதுல வெக்கிறோ ஆனா வந்து அது மொளகட் அது மொள பச்ச பச்சயா வந்துடுது இல்ல
ஏதா பிரஃரிட்ஜ்ல நா வெக்க மாட்ட உ வெங்காயத்துக்குன்னு கீழ ட்ரே இருக்குல்ல ஆமா அது சாப்பட கூடாதுன்னுவாங்க அது கீழ வந்து நீங்க கவர்ல கட்டாம தனியா நீங்க பிரிச்சு வச்சுட்டீங்கன்னா உருளக்கெழங்கு நல்லா இருக்கு அதுவு வாங்குற உருளக்கெழங்கு எப்டியு ஒரு வாரத்துக்கு மேல வெக்க கூடாதுங்க அது அதிக நாள் ஆயிடுச்சுன்னா அதுல இருந்து கொஞ்ச அந்த நமக்கு துள மாதிரி இருந்து கொஞ்சோ லைட்டா பச்ச கலர்ல வந்திருக் குது இல்லயா நம்ம வாங்கமோதே அது மொளஞ்சிடுது அப்டி இல்லன்னா உருளக்கிழங்கு கொஞ்ச சுருங்கின மாதிரி ஆயிடுது ரொம்ப நாள் ஆச்சுனா
ம் நாங்க ரொம்ப நாள் வெக்கிறது இல்ல வாரத்துக்கு ஒருவாட்டி செஞ்சுட்றதா வாங்கனாலு
எங்க வீட்ல உருளக்கெழங்கு சாப்பட மாட்டாங்க பீட்ரூட் சாப்பட மாட் ட்டாங்க கேரட் சாப்ட மாட்டாங்க எங்க மாமியாரு அ எங்க மாமியார் ஏ கத்திரிக்கா வந்துட்டு சாப்டுவாங்க வெண்டக்கா சாப் ட்டுருவாங்க எங்க வீட்டுக்கார் காய்கறியே சாப்ட மாட்டாரு அதுக்குனு டெய்லியு நான்வெஜ்ஜே சமைக் க்க முடியாதுல்ல உண்மயா எங்க அம்மா வீட்டுக்கு போனாதாங்க கே புளி சாதோ தயிரு சாதோ இதெல்லா சாப்டுவே
ம்
மத்தபடி வந்துட்டு சாப்பாடுலா வந்துட்டு இங்க எங்க மாமியார் வீட்ல செய்ய மாட் டாங்க அதுவு சாப்ட மாட்டாரு புளி சாதோ, லெமன் சாதோ, தயிரு சாதமுமே சாப்ட மாட்டாரு
ம் தக்காளி சாதம்லா
ஆஹ வெரைட்டி ரைஸே சாப்ட மாட்டாரு
ம் இப்ப தக்காளி சாதம் வந்து பிரியாணி மாரி செய்றோல்ல அதனால அது கூட சாப்டமாட்டாங்ளா
அது வந்துட்டு இப்ப ஒ அதுக்கு அவுங்களுக்கு வந்து தயிரு அந்த வெங்காயொ வைக்கிறோ இல்லயா ரைத் தா அது இருக்கணு அது இருந்தா அது வந்துட்டு குஸ்கான்னு நெனைச்சு சாப்டுவாரு அந்த பிரிஞ்சி குஸ்கா மாதிரி செய்வாங்கல்ல ஐய்ய அது எங்க மாமியாரு செய்ய அம்மா வீட்ல செய்வாங்க மாமியார் வீட்ல செய்ய மாட்டாங்க
ம் நாங்கெல்லா அப்டிதா செய்யறது
ம் அங்க செய்வோ அது தக்காளி சாதோ ஒரு நாளைக்கி அங்க புதினா சாதோ இருந்தனால ஒரு நாளைக்கு அந்த மாதிரி கொழம்பு வைக்கிற துக்கு எதுமே இல்லயா வெரட்டி ரைஸ் செய்ங்க எலுமிச்ச பழோ இருக்கா ரெண்டு எலுமிச்ச பழம் புழிஞ்சத இப்ப நமக்கு வந்து இது பண்ணிவிட்டாக்கா நமக்கு சாதோ ரெ டி தொட்டுக்க எதுமே இல்லனாலு மிக்சர் அந்த மாதிரி வாங்கிட்டு வந்தாவு நாங்க தொட்டுக்குவோ
ம்
ஆனா எல்லாத்துக்கு காம்பினேஷன் உருளக்கெழங்கு தாங்க நல்லா இருக்கும்
ஆமா
உருள கெழங்கே என்ன சாப்பிட விட மாட்டாங்க அப்டியே சமைச்சாலு இப்ப நா வந்துட்டு உருளக்கெழங்கு வாங்கிட்டு வரேன்னு வச்சுக்கோங்களே அதுல வந்துட்டு சேரி இது இவ ஒரு ஆள் தான சாப்டுவா நம்மல்லா சாப்ட மாட்டோமே அந்த ஒரு உருளக்கெழங்கு மட்டு இல்ல ரெண்டு உருளக்கெழங்கு பொரியல் செய்வோ மத்ததெல்லா வெப்போ இன்னொரு ஒரு நாள் விட்டு இன்னொரு நாளைக்கு அவ செஞ்சு சாப்புட்டும் அப்டி நெனைக்க மாட் டாங்க எங்க மாமியார் இருக்கறது ஃபுல்லா சமைச்சிடுவாங்க ஆனா ஆத்தா யாருமே தொட மாட்டாங்க நீ ஒரு ஆள் தா சாப்புட்னுன்னா எவ்ளோ சாப்பிட முடியு
ஆ அது தானே
அத நா சொல்லியு பாத்துட்டே நீங்களு சாப் பற்ற மாதிரியா இருந்தா நெறையா செய்ங்க இல்லன்னா பாதி செஞ்சா கூடோ சேரி ரொம்ப நாள் வச்சாலுக்கே இதுவாயிடும் உருளக்கெழங்கு ரொம்ப நாள் வச்சா கூட ஒன்னும் ஆக போறது கெடையாது
ஆமா இல்ல காய்ங்களே ரொம்ப நாள் வெக்கலா ஒன்னு ரெண்டு வாரோ வச்சுக்கலா ஃப்ரிட்ஜ்ல காய்ங்கல்லா
ம்
நாங்க டப்பால போட்டு வெக்கறதுனால ஃப்ரெஷ்ஷா தாங்றோ இல்ல டப்பால தனியா தனியா எல்லாருக்கு டப் பா டப்பா போட்டு வச்டோன்னா நல்லார்க் நாங்க எல்லாத்துக்கு டப்பால போட்டு வச்சிருப்போ அதனால கேரட் வாங்கினுவந்தமாறியே இருக்குது
அது வந்துட்டு எப்டி சொல்றது எங்களோட மாமியாருக்கு எல்லாமே டக்குன்னு இப்டி கைல எடுத்த உட்னே எல்லாமே அவுங்களுக்கு வந்துட்டு பறந்து வந்துடனும் நல்லா செய்யனும் அப்டின்ட்டு அதுக்கு அவுங்களுக்கு தெறந்து அத எடுத்து திரும்பி அத மூடி வைக்கிற அந்த அளவுக்கு பொறும கெடையாது எங்க மாமியாருக்கு அதனால இப்போதக்கி எந்த மெயின்டனன்ஸ்சும் இல்ல அவுங்கள்துதானே அது சமையல் அதெல்லா அதனால நம்ம
பேஸ்சன்து டைம் போனதே தெர்ல
நம்பள்துன் வ பேசுங்க கட்டாக்குற வரைக்கும் பேசலா ஒன்னும் இல்ல
அப்டியா சேர் சேர்
என்னோடது
ம்
இல்ல அ அதுக்கப்றோ நம்ம மட்டுந்தான்னு இருக்கும் போது மெயின்டனஸ்க்கு நா சொல்லிட்டே ஜமான்க்ல்லா ஒரு ஒரு டப்பா நம்ம வாங்கி போட்டுக்கலா அப்டின்னாக்கா இல்ல இல் இல்ல அதெல்லா ஒண்ணு வேணா இந்த ஸ்டீல் டப்பாங்களே இருக்கட்டும் இந்த பிளாஸ்டிக் டப்பாங்களே இருக்கட்டும் அப்டின்ட்டாங்க சேரி நமக்குன்னு வரும் இல்லயா ட்டேன்னு அந்த டைம்க்கு நம்